ஆ வணக்
ஆ வணக்கம் மேம் எப்டி இருக்கீங்க மேம்
நல்லாருக்கே சார் நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே
ஓகே என்ன பண்ணீட்ருக்கீங்க லன்சு சாப்டீங்ளா ஹலோ
என்ன மேம் ஆ சொல் மேம் ஆ கேக்குது மேம் ஆ இல்ல மேம் சாப்புட்ன் சாப்புட்ல மேம்
ஓகே ஓகே இனிமேல் தா சாப்புட்ணுமா ஆபீஸ்ல இருக்கீங்ளா வீட்ல இருக்கீங்ளா நா இனிமேல்தா
உம் வீட்லதா மேம் இருக்க நீங்க
நானு வீட்லதா இருக்குறே
ம் இது ஆஃபீஸ் போறீங்ளா மேம் நீங்க
இல்ல இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணீட்ருக்கே
ஓகே மேம் நீங்க சாப்டீங்ளா மேம்
இல்ல இனிமேல்தா சாப்புட்ணு இப்பதா ஏ பையனுக்கு சாப்பாடு ஊட்ன இனிமேல்தா சாப்புட்ணு
ம்
ஓகே அப்றோ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
நல்லாருக்காங்க மேம் உங்க வீட்ல
எங்க வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்க வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப இருக்குற டைம்ல
உங்க ஏரியாலயா மேம்
ஆமா இங்க ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு ஒரு ரெண்டு நாள் கொஞ்சோ கிளைமேட் க்ளௌடியா இருக்கு திருப்பி ரொம்ப வெயில் அடிக்கிது
ம் இங்க அந்தளவுக்கில்ல மேம் இப்ப ஃபுல்லா ரைன்தா மேம் இங்க
ம் நெறையா எளநீர் மோரு அந்த மாரி கூல் ஐட்டம்ஸ்லா சாப்டாதா கொஞ்சோ நல்லா இந்த வெயில பேஸ் பண்ண முடியும் போல்ருக்கு
ஆமாங்க ஆ
என்
நீங்க சிட்டி சைட்ல இருக்கீங்ளா மேம்
ஆமா நா சென்டி
ம் அதுனால உங்களுக்கு நெறையா வெயில் தெரியு நா இங்க மவுண்ட்டெய்ன் சுத்தி அதுனால எனக்கு ரெய்னா இருக்கு ஃபுல்லா
ஓகே ஓகே ஓ அப்டியா ஓகே ஒரு டூ மினிட்ஸ் ஆமாமாமா மௌண்டெய்ன் சைடுன் பாத்தீங்கனா ரொம்ப ரெயின் அதிகமாதா இருக்கு
ஆமா மேம்
ம்
நீங்களா எப்டி மேமு ஃபீல் பண்றீங்க மௌண்டன் சைட்லா
நாய் ஆக்சுலா வெக்கேஷன்ஸ் கு ஸ்கூல் படிக்கிறப்ப வெக்கேஷன் ஸ்டேன்டுடுன்னா போவே அ கும்பகோணந்தா இங்க தாத்தா பாட்டி இருந்த எடோ அததா இந்த புதுக்கோட்டைக்கு எங்க சித்தி வீட்டுக்கு போங்க அது மவுண்டெய்ன் ஏரியா மாரிதா இருக்கு பட் ஸ்டில் அங் கயு ரொம்ப ஹீட் அதிகமாதா இருக்கு ஒரு டைம் போய் பாக்கணூ இல்லல்ல இப்ப சென்னை
சென்னைலு
உம்
நான் கிருஷ்ணகிரி மேம் இங்க
ஓ ஓகே ஆக்சுலி பர்சனல் டீட்டெய்ல்ஸ் இப்டி ஷேர் பண்ண கூடாது ட கால் வந்து இன்வேலிட் ஆயிடு
ஓ ஓகே மேம் ஹ
ஆக்சுல் நம்ளுக் இந்த காலே இப்ப இன்வாலிட்ல தா வருந நெனக்கிற
தெரிய்லிங்லே மேம்
ஏம் கால் கட் பண்ணிட்டு திருப்பி வேற யாக்கிட்டாது பேசிட்டுதா நீங்க ஏங்கிட்ட வர முடியு
ம் இப்ப இது இன்வேல்யூட் ஆயிட்ருக்குமா மேம்
ஆமா எஸ் பர்ஸ்னல் டீட்டெயல்ஸ் ஷேர் பண்ணக்க கூடாது நானு மறந்துட்டு ஷேர் பண்ணிட்டே
ஓகே மேம்
கட் பண்ணிட்டு வேற யார்ட்யாவ்து பேசிட்டு வாங்க
ஓகே மேம்